வணக்கம்
ஹலோ
ஆ வணக்கம்
ஆ வணக்கம் உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ எனக்கு கேக்குதுங்க
ஆ என்ன பண்ணிக்க கொண்டிருக்கிறீங்க
ஆ இப்ப கொஞ்சோ சும்மா இருந்தணு தா செரி உங்களுக்கு நா அழைச்சு பேசலாமே நெனச்சே
ம்
உங்ககிட்ட அன்னைக்கி பேசிட்டு இருக்கயிலையே பாதியில வெச்சுட்டு போயிட்டோல்ல வேலய
ஆமாங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போனீ
ஆ அதுதா அதனால தாங்க
செர்
ஆ நீங்க என்ன பண்ணுறீங்க நீங்க சும்மா இருக்கீங்களா இல்ல எதுவு வேலைய இருக்கீங்களா
இல்ல நா வந்து சும்மாதாங்க இருக்கற
சும்மாதா இருக்கீங்களா ம்
வேல இருக்குதா ஆனா சும்மா இருக்கறேங்க சும்மா
ஓ செரி ஓ சரி சரி அன்னைக்கி வந் வந்து நா ஒரு புத்தகத்த பத்தி பேசிட்டு இருக்குபோது பாதியிலே போய்ட்டோ
ம் ஆமாங்க அந்த புத்தகோ
அந்த மாதிரி சில விஷ்யங்க பத்தி பேசுறதுக்கு தா இன்னைக்கி நா கூப்ட்ருக்கே
ம் செரிங்க ஆமா சொல்லுங்க அந்த புத்தகத்தை பத்தி சொல்லுங்க பாப்போ
இப்போ நா வந்து உங்களுக்கு ஒரு புத்தகோ நா உங்களுக்கு பரிந்துரைக்கிறே அத பாத்துட்டு வந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல ஆ அதை பாத்துட்டு அது என்னன்ன
ம்
ரித்விக் சிங் அப்டின்னு ஒருத்தங்க இருப்பாங்க
ஒ ஒ
ஆமா அடுத்து வந்துட்டு இன்னொருத்ங்க பாத்தீங்கன்னா
ம்
பல்லே வாசு அப்டின்னு ஒருத்தங்க இங்க ரெண்டு பேருமே ஒரு எழுத்தாளர்கள் இப்ப என்னன்னா இவுங்களுக்கு இந்த பல்லேவாசுக்கு வயசெல்லா பாத்தீங்ன்னா வெறு இருவத்தி மூணு அந்த மாதிரி வயசு இருக்கு இந்த வயசுலே ஆமா இரு ரொம்ப அருமையான ஒரு எழுத்து நா வந்து ரொம்ப ஆ ச்சிரியமா படிச்ச ஒரு புத்தகோ வந்து இந்த பல்லேவாசுவோட ஒரு புத்தகோ
ஓ அப்டியா
ஆமா அது வந்து அந்த வய்சுல அவுங்களுக்கு அவ்வளோ ஒரு காதல் மேல உள்ள புரிதல்
அதுவு வந்துட்டு ஆ அதை உ உ காதல் வந்து ஒரு மாரி நம்பி அதில இருக்கிற ஒரு நல்ல ஒரு புனிதமான விஷ்யத்த ரொம்ப ஆ ழமா எழுதிருப்பாங்க அது ஆங்கிலத்துலதா அந்த புக் புத்தகோ இருக்கு ஆங்கிலத்துல இருந்தாலுமே நமக்கு வந்து எப்டி நம்ம தாய்மொழியில படிக்குபோது நமக்கு எப் புடி நல்லா நம்மள வந்து அது கூடி இணைச்சிக்கிற மாதிரி ஒரு உணர்வு தருவோ அதே மாதிரிதா நமக்கு வந்து ஆங்கிலத்துல படிக்குபோது இருக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஆமா அதனாலதா அப்டி சொல்றே ரொம்ப புரித மாரி இருக்கு
ரொம்ப நமக்கு வந்துட்டு ரொம்ப கஷ் அசப்பட்டு இது என்ன சொல்ல வராங்கன்னே புரிஞ்சுக்க முடியாத அளவுக் குலா அதுல ஒண்ணுமே கடையாது ரொம்ப நமக்கு எப்டி நம்ம தமிழ்ல வந்து வாசிக்குபோது அப்டியே எல்லாமே நமக்கு புரியுதோ அதே
ம்
இந்த புத்தகத்த வந்து ஆங்கிலத்தில வாசிச்சா கூட ரொம்ப எளிமையா நமக்கு புரியு
பரவாயில்லையே ஆனா இருவத்தி மூணு வயசுலே அவருக்கு அவ்ளோ அறிவு வந்து விட்டதோ
அதுவு நா ஆச்சிரியப்பட்ட ஒரு விஷ்யோதா
ம் ம்
இத வந்து நா வாசிச்சுட்டு என்னால வந்து அடக்கவே முடியில உங்ககிட்ட இத வந்து நா ஆ சொல்லியே ஆகணு அப்டின்னு தா இன்னைக்கு நா வந்து ஆமா உங்களுக்கு அழச்சே
ஓ ஒ
அம் ஆமா ஆமா இவுங்க கண்டிப் பா நீங்க வாச்சி பாத்தே அவனு ரொம்ப அருமையான ஒரு புத்தக
அந்த புத்தகம் என்ன நிறத்துல இருக்கு சொல்லுங்க
அந்த புத்தகம் வந்து அ ரோஜா நிறத்தில்
ஓ அந்தப் பக்கொ அந்தப்
ஆ அது தான் அது தான் ரோஜ் ஜா நிறம் இல் அப்டின்னா அத விட கொஞ்சொ கம்மியான நிறத்தில்
எ என என என்னோட தோழி நறைய புத்தகங்க வை வைத்திருப்பாள் அதுல எந்த வண்ணம் என்று பாத்து தெரிந்து கொஞ்சம்
ம் கண்டிப்பா அந்த புத்தகம் வந்து உங்க தோழி வச்சிருப்பாங்கன் நெனைக்கே எனா இது ரொம்ப ஒரு அருமையான புத் த்தக அதனால அவுங்கட்ட கேட்டு நீங்க வாங்கி படிங்க
ஆ ஒரு நாள் காண்ணாடி போட்ட பொன்ன இழுத்துட்டு போய் நா வாங்ட்டு வந்துற்றேங்க
சேரிங்க நெறைய பேரு இந்த கண்ணாடி போட்ட பொண்ண பத்தி பேசுறீங்க என்ன கதன்னு தெர்ல சர்நம்மா ரொம்ப பேசி
அந்த பொண்னு சேர்ரி விடுங்க பாத்துப்பொ
ஆ சேரிங்க சேரி வேற என்ன வேற ஏதுவுந்த ஆ நா சாப் து எத சமையல் குறிப்பு எதூ கேக்குமா என்கிட்ட நீக்கு சமைக்க தெரியாதுன் கேள்விப்பட்டே ஆமா
எனக்கு சமைக்க தெரியாதல்ல தா இல்ல எனக்கு நல்லா சமைக்க தெரியு தோசன்னு இல்லங்க நா வந்து எல்லாமே பொதுவா சமைப்பெங்க அதுல பாதி வந்து என்னோட எ ஆலோஸ் சனைய வச்சு சமைப்பே பாதிவந்து பத்தீங்கன்னா எங்க அம்மா கூட இருந்தாங்கன்னா அவுங்கோட ஆலோசனை சொல்ல சொல்ல நாப் பண்ணுவே ம் மீதி வந்து ம நா மீதி நறைய வந்து பாத்தீங்கன்னா தொலைபேசிய வெச்சு பாத்து பண்ணிப்பங்க
பரவால்ல பரவால்ல
ஆ அதுலே நா வந்து ஒரு தொக்கு வெப்பங்க வெங்காயந் தக்காளி போட்ட தொக்கு விப்பெ அதுலா நா வச்சிருக்க ஒரு இருவது பேருக்கு சுமார் இருபது பேத்க நா சமைச்சிருக்கறேங்க
புசுசு பேருக்கு சமைச்சுக்கீங்களா பெரிய விஷய்ந்தா
ஆம்மாங்க அது மேர்ல்லா நா பண்ணிர்க்கறே உங்களுக்கு அதோட குறிப்பு த உங்களுக்கு குறிப்பு வேணுமா தக்காளி வெங்காய தொக்குவோட குறிப்பு கண்டிப்பா நீங்களு சுவைத்து வீட்டில ஒரு முறை ச செய்து பாருங்கள்
கண்டி கண்டிப்பா பண்ணிப்பாங்க
மொதலில் ஒ நீங்க வந்து கடாயில்லவந்து எண்ணெய் ஊற்றுங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் உங்களுக் கேவ்ளோ வேணுமோ அவ்ளோ ஊத்திக்கோங்க அது உங்குளுக்கு எந்த எண்ணொ புடிக்குமோ அந்
ஆ எனக்கு தேங்கா எண்ணெ தா புடிக்கு நெய் ஊத்தலாமா
ஆ நெய்யு ஆ நெய்யு உங்ளுக்கு அது நெய் போட்டா பிடிக்குன்னா நெய் எத்துக்கலா சில பேருக்கெல்லா ம பிடிக்காது நெய்எல்லா போட்டு சாப்புட சில பேருக்கு தேங்கா எண்ணய போட்டுப் சாப்ட பிடிக்கும் சில பேருக்கு ம் சாதார்ண எண்ணெய போட்டுப் பா சாப்ட பிடிக்கு சில பேருக்கு நல்லண்ணய ஊத்தி சாப்பிட பிடிக்கும் அந்த மேரி உங்ளுக்கு எது எந்த எந்த எண்ணெ உங்களுக்கு இஷ்டமோ அந்த எண்ணெய நெய்யோ சாப்ட்டுக்கலா
ஆ சரிங்க
அதா நல்லா எண்ணெய் காய்ந்தவுடன் நீங்க வந்து சிறிதளவு கடுகு எடுக்கிறதுல இல்ல அல்லதா இல்லவா உங்களுக்கு கடுகு தெரியுமா சிறு சிறிதாக கருப்பாக இருக்கும் ஆ செரிங்க செரி ஆ சேரி சேரி அந்த கடுவ நல்லா போட்டு பொரி பொரியுற ஆ கடுக்குக்கு முன்னாடி உங்களுக்கு வேணுனா கல்லப்பருப்பு போட்லா கல்லப்பருப்பு ஒரு சிலவங்களுக்கு தக்காளி வெங்காய தொக்குல போட்டு சாப்ட பிடிக்கு ஒரு சில பேருக்கு பல்லு வந்து ரொம்ப மெல்ல முடியாதனால அது வந்து அ தவிர்த்துருவாங்க எனக்கு பிடிக்கு ஆனா எங்க வீட் முயதவர் இருந்தார்கள்னா அவர்களுக்காக நாங்கள் வந்து தவிர்த்திடுவோம் அத உங்களுக்கு முடியு உங்களுக்கு நல்லா மெல்ல முடியும்னா ஆ கம்மியாதானங் போடுவோ ஒரு சில டைம் ஒரு சில திரவ நாங்க அதை தவிர்த்திடுவோம்
ஓசெரி சேரி
நான்லா வந்து போட்டுருவே உங்களுக்கு வேணுனா கல்லப்பருப்பு போட்டு நல்லா மொதல்ல கடாய்ல எண்ணெய் ஊற்றி கல்ல பருப்ப போட்டு நல்லா அத வந்து பொன்னிறமாக வறுத்துருங்க வறுத்திட்ட பிறகு நீங்க கடுகு போடுங்க மொதல்ல நீங்க கடுக போட்டு கல்லப்பருப்பு போட்டீங்கன்னா கடுகு ஒரு மாரி கசக் க ஆரம்பிச்சிடு அதனாலதா மொதல்ல கல்லப்பருப்பு போட்டு பொன்னிறமா வறுந்த பிறகு நீங்க கடுக போட்டீங்கன்னா பொரிஞ்சிரு டப்ப டப்பட்டப்பானு என்று பொரிந்துவிடும் அதன் பிறகு நீங்க வந்து வெங்காயம் கொடிசாக கட் அ நறுக்கி எடுத்து அதை நீங்க போட்டு வதக்க வேண்டும் அதையு பொன்னிறமாக வதக்க வேண்டும் அதன் கூடயே நீங்க கருவேப்பிலையும் போட்றலாம்
ஆ
அப்பறம் நீங்கள் அ அது நல்ல பொன்னிறமாக வத வதங்கின பிறகு நீங்க பொடிசாக தக்காளியயு நறுக்கி அதை நீங்க போட்டு வதக்க வேண்டும் நீங்க தக்காளிய பொடிசாக நறுக்கி போட்ட உடனே தே சும்மா தக்காளி நீங்க எவ்ளோ போட்டுருக்கீங்களோ அவ்ளோக்கு தேவையான உப்பு போட்டு நீங்க வதக்கணு பொதுவாக தக்காளி வதங்க ஆ வதங்கும் ஆமா ஆமா தக்காளி நீங்க உப்பு போட்டு வதங்குனீங்கன்னா கொஞ்சோ சீ சீக்கிரமாவே வதங்கிடு அதன் பின்பு நீங்க என்ன பண்றீங்கன்னா நல்ல எல்லாமே வ தங்கி முடிந்தவுடன் தேவையான இந்த காரம் இதுகள்லைலா நீங்க சேக்க வேண்டும் மொதல் நீங்க மஞ்சத்தூளை தேவையான அளவில் போட வேண்டும் அதன் பின்பு நீங்க மொளகா தூள் வீட்டில் அரைத்த மொளகா தூளையு நீங்க போட்னு போடு போட வேண்டும் அதுக்கப்பறம் மல்லித்தூள் போட வேண்டும் அதன் பிறகு உங்களுக்கு இல்லை இல்லை இது இது மூன்றும் முக்கியமாக தேவை அதன் பிறகு நீங்கள் வந்து உப்பு அந் தக்காளில போட்ட உப் பு நீங்க சிறிது தான போட்ருப்பிங்க இன்னு கொஞ்சம் நீங்க போட்டருக்கணு அது தக்காளிக்காக போட்டிங்கன இது வந்து நீங்க தொக்குக்காக போடணு
தேவனா போட்டுக்லாமா
போட்டுக்ணு ஆ போட்டுக்லா இதெல்லா போட்டு நீங்க வந்து நல்லா வதக்கி விடனு பிறக்கு ஒரு வதக்கு வதக்கின பிறகு நீங்க தேவயான அளவுக்கு தண்ணி ஊத்துக்குணு
ம் ம்
ஊத்தி அத நம்ப வந்து நல்லா சுண்ட வெக்கணு சுண்ட சுண்டு ந
சுண்டு மீன்ஸ் வாட் அது என்ன சுண்டு
சுண்டு எல்லா வேணா நீங்க கொதிக்க மட்டு வெச்சா போதும் கொதியு நல்லா கொதிச்சு ஒரு சுண்டனா ஒன்னு இல்ல தண்ணியா இருக்குறத கெட்டியாக்குறது இப்ப வந்து அதுதா சுண்டல் அதுதா சுண்ட வெக்கணு நீங்க சுண்ட வெஷ்ட்டிங்ன்னா அப்றோ ஓ உங்குளுக்கு எப்டி சொல்றது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அது எங்க வீட்ல அதிகமாக இருக்குறதுனால நாங்க வந்து அந்த அளவுக்கு சுண்ட விட மாட்டோ நீங்க ஒர் ரெண்டு பேர் சாப்பிர்றீங்க அப்டின்னா நீங்க சுண்ட வெச்சுக்லாம்
ஓ செரி செ
புரிது ஆனா நீங்க நல்லா கொதிக்க நல்லா தண்ணி கொஞ்சோ ஒரு பதத்துக்கு ஒரு தொக் கூ அளவுக்கு வந்தவுடன் நீங்கள் வந்து கடசியாக கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி மழைச்சாரல்ப் போல் தூவி உட்டு நீங்கள் உங்கள் அடுப்பை ஆ அணைத்து விட்டிங்கன்னா முடிந்ததும் சுவயான தொ
அருமைங்க அருமை அருமை கேக்கும் போதே எனக்கு வந்து அப்டி நாக்கு ஊறுதுன்னா பாத்துக்கோங்களே
ஆ அதை நீங்க இட்டுலி தோசை சப்பாத்தி சாதம் எல்லா போன்றவற்றையிலு நீங்கள் தொட்டு சாப்ட்டு விட்டு சுவையோ சுவை இது உங்க நாக்கிலே நாவிலே இருக்கும் பத்து நாள் ஆனாலும் போவாது அது
அப்புடியா
ம்
ரொம்ப ரொம்ப சிறப்புங்க செரி உங் உங்கக்கிட்ட அப்போ எனக்கு வந்து ஆர்வோ வருது இந்த மாரி நெறயா விஷ்யங்கள் வந்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு கொணோ சமையல்ல அப்டின்னு ஆனா இப்ப அதுக்குல ஒரு முக்கியமான வேல வந்துட்டனால நா கொஞ்சோ அத முடிச்சிட்டு வந்து உங்குளுக்கு அதுக்கப்புறோ அலைக்குறே
ஆ சேரிங்க சேரிங்க வணக்கம் நன்றி ஆ நன்றி